ஹலோ
ஆஹ் ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கு மேடம் சொல்லுங்க
சார் இந்த பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சார்
ஓகேங்க
மேரேஜ் வச்சிருக்காங்க முதல் நாள் நைட்டு பாத்தீங்கன்னா நிச்சயம் வச்சிருக்காங்க அதுக்கு இந்த எங்களுக்கு சமையலு கொஞ்சம் ஆள் ரெடி பண்ணி தர முடியமாங்க சார் உங்க உங்களுக்கு தெரிஞ்ச பங்க்ஷன்ல யாராச்சும் நல்லா டேஸ்டா சமைச்சவங்க இருந்தா சொல்லுங்க சார்
இருக்காங்க நான்வெஜ் பண்ணனுங்களா வெஜிடேரியன் பண்ணாங்
நான்வெஜ் இது தாங்க சார் முதல் நாள் நிச்சயத்துக்கு பாத்தீங்கன்னா சார் இது குஸ்கா வெள்ளக் குஸ்கா கேஸ் சரி அப்புறம் அதுக்கு குஸ்கா தால் ச அப்பறோ பாத்தீங்கன்னா ஆஹா ஒரு லைட்டா கொஞ்சம சிக்கன் கிரேவி சார் நைட்டுக்கு இது போதும் சிம்பிளா சொல்ட்டாங்க அது பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு எரநூறு பேருக்கு பண்ணனும் எறநூறு பேர் வருவாங்களாமா சார் அது பண்ணனுங் சார் மார்னிங் பாத்தீங்கன்னா டிஃபன் சார் டிபன் த்தங்கன்னா ஒரு முன்னூறு பேருக்கு சொல்லிருக்கு சார் அது பாத்தீங்கன்னா இட்லி இட்லி சார் அப்றம் ஊத்தாப்பம் அப்புறம் சட்னி சாம்பார் முடிஞ்ச கொஞ்சம் கார சட்னி சார் அப்
முடிஞ்சாலா இல்லைங்க மேடம் நீங்க லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணி தருவாங்க நீ நீ நீங்க கார சட்னி இல்லைங்க நீங்க நீங்க அஞ்சு வகை சட்னி கேட் எல்லா அவங்க பண்ணிதர்றதுக்கு ரெடி ரெடியா இருப்பாங்க நீங்க லிஸ்ட் குடுத்தீங்கன்னா பண்ணி குடுத்துட்றே
சார் அது கா அஹ் கே இது ச்
டம் போடுறீங்க ச நைட்டு எவ்ளோ ஐட்டம் போற இல்ல இல்ல இல்ல நீங்க வன்ட்டு எவ்ளோ ஐட்டம் நீங்களே சொல்ட்டீங்கன்னா அத அவங்க அத வேணுங்குற ஐட்டம் சொல்லிருவாங்க ஏன்னா நீங்க திடீர்னுட்டு தேங்கா சட்னி மட்டு வெச்ட்டு அத்ல கார சட்னி இல்லலன் கேட்டீங்கன்னா அவங்க அவ்ங்க பொருள் போட மாட்டாங்கல்ல
அ ஆமாங்க சார் ஆமா இல்ல அதுதாங்க சார் இந்த மாதிரி தெரியாது இல்லைங்களா அதுதா நா கேட்டுக்கிறங்க
உங்களுக்கு என்னென சட்னி வேணும்னு நீங்க தாஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த கொட்டேஷன் குடுத்துருவாங்க
சரிங்க சார் அத சொல்றேங்க ஒரு இட்லிங்க சார் ரெண்டு இட்லி ஊத்தாப் பம் பொங்கல் வடங் சார் அப்றோ கொஞ்சமா வெச் டேபிள் பிரியாணி அப்றோ தயிர் வெங்காய் அஹ் உளுந்து உளுந்து வடைங்க உளுந்து வடைங்க மெதுவடைதாங்க அது மினி சைஸ்ல போதுங்சார் ரொம்ப பெருசா வேண்டா
அத நீங்க அவங்ககிட்ட சொல்லிருங்க ஆ
பிங்க் சார்
உங்க லிஸ்ட்ல நீங்க எழுதுவீங்கள ஆ
மினி மைசூர் பாக் வச்சுக்லாங்க சார்
ஆ ஓகே
கேசரி போட்றோ இல்லைங்களா அதனால காலைல மினி இது வெச்சுக்லான் சொல்லிட்டாங்க சார் அப்றொ பாத்தீங்கன்னா மதியொ லன்ச்சுக் கு பாத்தீங்கனா மட்டன் பிரியாணிங் சார் ஒரு ஐநூறு பேருக்கு சொல்லிருக்காங்க இப்ப ஐநூறு வேருக்குன்னா ஐநூறு வேருக்கே பண்ணுவாங்ளா சார் ஒரு நூறு பேர் கூட சாப்புர்ற மேரி பண்ணுவாங்களா எப்டிங் சார்
ஆமா ஐநூறு பேர்னா மீறி போனா ஒரு ஐநூத்தி இருவது பேரு அந்த மாரிதா வருங்க நீங்க ஐநூறு பேருக் சொல்லிட்டு அறுநூறு பேருக் கேட்டீங்கனா எப்பிடிங்க தருவாங்க
இல்லைங் சார் ஃபஸ்ட் டைம் அவுங்க ஃபங் எர்ன் பண்றாங்க அவங்களுக்கு தெரிலங்க சார் அதான் சேரி எப்புடி என்னனு கேட் டுக்லான் சார்
நீங்க ஐநூறு ஒரு ஐநூத்து அம்பது பேத்தக்கு பன்னீங்கன்னா ஒரு அம்பது பேத்துக்கு வேணா சேந்து வர மாரி
அப்டிங்ளா
ஆமாங்க ஏனா பிரியாணி எல்லா மோஸ்ட்லி வன்ட்டு அவ்ளோக்கா சாப்ட மாட் டாங்க அந்த ஒரு இதாயிரு
ஆமாங் சார் மார்னிங்கு டிஃபன் ஹெவியாதா குடுக் குறாங்க இவுங்க நா கூடயு சொன்ன எதாது சிம் ப்ளா இது பண்ணிக்க இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பண்றோ அத இது கொறை இல்லாம பண்ணணு அப்படின்ற மாரி சொன்னாங்க சேரி அப்புற அவுங்க சொல்றதான செரிங்க சார் அதாங் சார் இந்த மூணு இதுக்கு பண்ணணுங் சார் அதா எப்புடி என்னன்ட்டு ரேட் எல்லா எப்டிங் சார் வரு
ரேட்டு மூணு நேரம் ஆக ஆஹ அது ரேட்டு நான் அவரு கிட்ட குடுத்துற்றங்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு க ரிசப்ஷனுக்கு வந்து எரநூறு பேர் சொல்லிருக்கீங்களா அந்த எரநூறு பேத்துக்கு என்னென்ன லிஸ்ட் த்துன் தனியா குத்துருவாங்க காலைல முன்னூறு பேர்த்துக்கு டிபன் சொல்லிருக்கீங்க அதுக் தனியா குடுத் தருவாங்க அப்புற ம மதியான பிரியாணி சொல்லிருக்கிங்க மட்டன் பிரியாணி அதுக்கு தனி லிஸ்ட் குடு சோ நாங்க மூணுமே தனித்தனி லிஸ்ட்டு தருவாங்க
அ மதியம் பாத்தீங்கன்னாங்க சார் மட்டன் பிரியாணி சிக் சிக்கன் கிரேவிங் சார் அப்புறம் ஒரு எக்குங்க தயிரு அப்பற பிரெட் டல் வாங்க சார்
ம் ஓ குடுத்துருவோ குடுத்துருவோ அதான் மூணு லிஸ்ட் மூணு மூணு நேரம் மூணு லிஸ்ட்டு அது உங்க கிட்ட தனி தனியா குடுத் உடுவாங்க நீங்க கொடுத்தர்லா எப்டி பொருளெல்ல நீங்க வாங்கி குடுத்தூர்வி நீங்கல்ல பொருள் அவுங்க வாங்கிக்குவாங்களா
சர் எப்டிங் சர் பண்ண நல்லா இருக்கு நம்ம வாங்கி குடுத்
ஒ பொருள் நீங்ளே வாங்கி குடுத்துறீங்க நீங்களே வாங்கி் குடுத்துருங்க அவங்லே அவங்க லிஸ்ட் குடுத்துருவாங்க அவங்க லிஸ்ட்ல எது மிஸ் ஆகாம வாங்கி குடுக் பாத்தீங்ன்னா எல்லாமே பண்ணி குடுத்துருவாங்க
சார் அதே மேரி அப்டிங்களா சார் எதுவு எடுத்துட்டுலா போமாட்ட ங்களா சார் ஏனா நெறைய பக்கோ நம்ம பாத்திருக்கோ ஆ நம்ம வாங்கி தரதுக்கு மேல
என்னதா எ என்னமா இருந்தாலு பிரச்சன இல்ல நீங்க அங்க கரக் டானா ஆள ஒரு ஆள் உள்ள சமையல்ல ஒன்னுக்கு ரெண்டு பேரு வச்சுட்டு ஸ்டோர்ல அவுங்க என்ன கேக்குறாங்ளோ எடுத்து குடுத்துட்டு மிச்சத்த வாங்கி எ போனீங்னா கரெக்டா இருக்கு
அப்டியாங்க் சர் அப்டிதாங்க சர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆ இதுல நெய் எல்லாமே எடுத் எடுத்துட்டு போய்ட்டாங்க சர் நெய்யி முந்திரி பருப்பு
அது எல்லா இதுலயு நடக்க நடக்கதாங்க யாரு எல்லா பண்ணி பண்ணு பண்ணி தா
நாலு லிட்டரு நெய் வாங்கி ரெண்டு லிட்டரு அவங்களே எடுத்துட் போய்ட்டாங்க
அதுதா அதுதா அது அத கரெக்டான ஆள் உள்ள ஒக்காந்து கரெக்டா எல்லா பண்ணிட்டீங்ன்னா உங்கள பொருள் எங்கயு போக அங்யே இருக்கு அதா பத்து பேரு வருவாங்க பத்து பேர்ல யா பத்து பேருமே நல்லவங்ளானு யாருக்கு என்ன தெரியோ
அதுதாங்க் சர் அது உண்மதாங்க் சர் ஆமாங்க
நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கு அவங்கள பண்ணுவாங்க ஏனா அனுபவ அனுப இப்பவு தா அதாவுது நல்ல ஆள் தா சார் சமைக்கிற ஆளுல்லா நல்ல ஆளு தா அவுங் கூட வர ஆளுங்க வந்து எப்டி இருப்பாங்னு அவுங்களு தெரியாதில்ல
ஆமாங் சார் இப்ப எங்க இன்னு முன்னாடியே பாத்தீங்கனா ஆ கூடையில வச்சு ரெண்டு லிட்டர் நெய் தூக்கிட்டு போய்ட்டங்க சார் நம்ம கேக்க முடியாது ஆனா நாங்க வந்து சொன்னங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னங்க பங்க்ஷன் போயிருந்தப்ப அவங்ளோட ஃபங்க்ஷன் தா அப்ப ச் சொன்ன இந்த மாரி சமயல் வீட்டுக்காரவங்க வந்து ரெண்டு பேக் நறைய எடுத்துட்டு போனாங்க அப்டி அப்புற போய் பாத்த நெய் பாட்டிலு முந்திரி பருப்புபெல்லாமே கம்மிதாங்க எல்லா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதுதா அந்த மாரி இருக்க கூடாதுன்னு தாங்க சார் கேக்குறது ஏன்னா இவங்களு ரொம்ப கஷ்டப்பட்றவங்க தா முதல இதுங்கறனால கொஞ்ச சிறப்பா பண்ணிக்கலான்ற மாரி சொல்லியிருக்காங்க அதுதாங்க சார் சேரிங்க சார் நொல் நல்ல ஆள பாத்து பண்ணி கொடுங்க சார் கொஞ்சோ ரேட் அதே மாரி கொஞ்ச எப்படி என்னங்கறது கொஞ்ச பாத்து பண்ணி கொடுங்க சார் ஏன்னா கொஞ்ச டேஸ்ட்டுமே நல்லா இருக்கணு மறுபடி மறுபடி பங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பற மாரி பாத்து பண்ணி கொடுங்க சார்
அத அத்து பிரியாணில்லா அவங்களுக்கு நான் கேரண்டி கொடுத்துருவேங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்க அந்த அம்மா வந்து ஆயிரம் பேர்த்க்கு ஒட்டுக்கா பண்ணியிருக்காங்க பிரியாணி எல்லா
அப்படிங்களா சார் அப்ப டிஃபன் எப்படிங்க சார்
டிஃபன் டிஃபன் அதுவு நல்லதா ஆஹ் டிஃபன் நல்லா பண்ணிறாங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல
செரிங் சார் செரிங் சார் அம்மாதா சமைப்பாங்ளா சார்
என்னங்க
ஆ லேடிதா சமைப்பாங்களா
ஆமா மா லேடிஸ் தான் பண்ணுவாங்க எல்லாமே லேடிஸ் தாங்க
சேரிங் சார் சேரிங் சார்
சேரிங்க சார் நான் அவங்ககிட்ட வந்து டேட் எப்போ என்னங்கறதல்லா கேட்டுட்டு சார் ஹ ஆ என்ன எத்தனை பேத்துக்குன்ற மாரி கேட்டுட்டு லிஸ்ட்டு சேரி ஆமாங்க சார் இப்ப எப்படி நம்ம லிஸ்ட்டு வந்து ஆ வாங்கி கொடுத்துட்டு ப்ல்லைங்களா சார் நம்மளே
ஆமாமா நீங்க அதாது பாத்திங்கனா எல வாட்ரு பாட்டிலு
சார் அதுக்லா உங்ளுக்கு தெரிஞ்ச ஆள் எதாது கம்மி ரேட்ல கெடைக்குமாங் சார் பண் ற மாரி இந்த ஜாமானெலா வாங்க இல்ல இல்லைங் சார் இப்ப மளிக ஆ, ஹோல்சேல் கட தாங் சார் கொஞ்ச மொத்தமா வாங்னா எதா கம்மி பண்ணுவாங்ளா பொருள் நல்ல குவாலி
இல்ல ஹோல்சேல்னா உங்களுக்கு மத்த கடைகள் கடைகளுக்கு சப்ளை பண்ற ரேட்டுக் குடுப்பாங்க ஏனா பல்க்கா எடுக்கறிங்கள குவாண்டிட்டி இருக் தெர்ல அதால உங்களுக்கு வந்து அந்த அந்த ரேட் ரேட்டுக் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்னு பிரச்சனை இல்ல அது நம்ம தெரிஞ்ச கட இருக்குங்க அனிப்புட் மத்தபடி நீங்க அந்த மள்ளிக ஜா மார்க்கெட்ல அந்த தக்காளி வெங்காயோ இஞ்சி பூண்டு அதெல்லா வாங்கற அவங்களயே புடிச்சுக்லா ஒண்ணு பிரச்சன இல்ல
சேரிங் சார்
நீங்களா பண்ணிங்னா உங்களுக்கு கொஞ்ச ப்ச் ஆன்லைன்ல் இப்ப கொஞ்சோ ஒரு வெளில குடுத்தா ஒரு நாலு ரூபா ஜாஸ்தி போகு நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு அஞ்சாயிர ரூபா உங்களுக்கு அவ்ளோதா ஆனா உங்களுக்கு ஒரு ஆயிரரூபா லாபம் பாக்கலா அ ஆ, சல்
சேரிங்க சார்
நெறயா பர்ச்சேஸ் பண்ணிடீங்கன்னா இப் தெரிஞ்சுக்கலா இது இது இங்க கெடைக்கு க்குது இது எப்டி கெடைக்கு பாத்துக்கலா
செரிங்க சார் நாப் அப்ப அவுங்கள கூப்ட்டுங் சார் டேட்டு இது பண்ணிட்டு ஹாலிஸ் அப்றோ இது பண்ணிட்டு உங்களுக்கு கா, அனுப்பி விடுறேங் சார் சேரிங்க சார் பாக்கலாங்க சார் ஆ சேரிங்க சார் ஆ சேரிங்க.
ஆ